ஹலோ தோழி கேக்குதுங்ளா உம் வணக்கம் தோழி ஆஹ் கேக்குது தோழி வணக்
ஆஹ் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க உம்
சுற்றுண்ணி எல்லாம் குடிச்சிட்டீங்களா ஈவ்னிங் மாலை உணது டீல்லாம் குடுச்சுடீங்ளா
ஆஹ் இல்லைங் தோழி அந்த பழக்கம் நம்மக்கு கெடையாது அதுனால குடிக்கலிங்க
சரிங்க தோழி இப்ப நம்ம வந்து முன்னாடி கால்ல பேசன மாதிரி அத திருப்பி தொடரலான் தோழி
தொடர்லாங்க
உம் அப்புறோ அந்த காலை உணவு வந்து நம்ம ஹெல்த் ஹெல்தி ஃபுட் நம்ம அத பத்தி பேசனு இல்லைங்களா அத என்னன்னல்லாம் ‌‌ஃபுட்டு சாப்பலாம் என்னன்ன வந்து கஞ்சி இது பண்ணி சாப்டலாம் சொல்லி நம்ம பேசுனோம் அத தொடர்ந்து பேசலாம் தோழி இப்போ வந்து கெவுரு கஞ்சி சொல்றாங்க பாத்தீங்களா கெவுரு ச் கூழ்லுனு சொல்றோ பாருங்க தோழி அந்த கூழ் வந்து எப்டி செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா கேக்குதுங்களா தோழி ஹலோ ஹலோ தோழி கேக்குதுங்ளா